தோழி
வணக்கம் தோழி நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நானு நல்லா இருக்கே
என்ன செய்றீங்க
நா சும்மாதா உக்காந்துருக்கே சாப்ட்டீங்களா
ஆ சாப்டேங் தோழி
என்ன சாப்ட்டீங்க
நைட்டு பரோட்டா கடல சால்னா வடை
கடேல வாங்குனீங்களா
இல்ல நாங்களே சொந்தமா ஹோட்டல் வச்சிருக்கோ
அப்படிங்களா சேரி சேரி பரோட்டா கடையா
என்ன தோழி
பரோட்டா கடையா இல்ல எல்லா சாப்பாடு ஃபாஸ் ஃபுட்டு அந்த மாரி பண்ணுவீங்களா
ஆ ப ப நைட்டு வந்து பரோட்டா
ஆ
அப்றமா வந்து காலைல வந்து தோச பூரி அந் இந்த மாரி இருக்கு மத்தியோ கெடையாது நா ஏ கா தீ காபி ஈவினிங் அந்த மாரி அ சோ அப் அப்பறோ வந்து ஆ நைட்டு வந்து ஃபாஸ்ட் ஃபுட்ல வந்து ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் பரோட்டா கொத்து பரோட்டா சப்பாத்தி சிக்கன் சூப்பு கொடல் அந்த மாத்ரி
கடையிலயே சாப்ட்ருவீங்க
ம் அத்த கொண்டு வருவாங்க நா வீட்லதா இருப்பே நா ஈவினிங் டியூஷன் எடுப்பே அதனால அத்தே எல்லாரு அத்தை நைன் ஓ கிளாக்கு அப்பறோ வந்துருவாங்க இப்ப அத்தை எனக்கு அவங்களுக்கு சேத்து கொண்டு வருவாங்க ஹஸ்பண்டு மாமா எல்லாரு கடையில சாப்ட்டுட்டு வருவாங்க
ஓகே ஓகே ஓகே வீட்ல மோஸ்ட்லி சமைக்கிறது கெடையாது
இல்ல இல்ல மதியம் மட்டு அத்த தா சமைப்பாங்க
வீட்டுக்கு மட்டு சமச்சுப்பீங்க இன்னு மத்தியத்துக்கு ஓகே ஓகே ஓகே
அ நீங்க என்ன சாப்ட்டீங்க
நான் வீட்ல புளி கொழம்பு எனக்கு புடிக்கல அதனால தக்காளி சாதோ செஞ்சு சாப்டே
சேர் சேர் நீங்க போய் சமைப்பீங்களா சேரி சிஸ்டர் என்ன சிஸ்டர்
நான்னு டூஷன் வச்சுருக்கே
எத்தன பேர் வராங்க
முன்னாடியு இப்ப நிறுத்திட்டே அ யாரு வெக்கிறது இல்ல நா கொஞ்ச பிஸியா இருக்கேன் சொல்லிட்டு சும்மா இ ரெண்டு பேர் மட்டு இன்னைக்கி
இப்போதிக்கி வேலைக்குமே இங்க ரெண் மூணு பேர் கிட்ட தா வாராங்க ஸ்டார்ட் டிங்க நெக்ஸ்ட்டு வீக் வந்து கொஞ்ச பேர் நா மேரேஜுக்கு மின்ன வந் ந்து நெறைய பேரு வந்துருந்தாங்க இப்ப மேரேஜ் முடிஞ்சு ஒன் மந்த் தா ஆகுது சோ இப்போ வந்து ரெண்டு பேர் மூணு பேர் வராங்க எங்கள நெக்ஸ்ட் வீக்
இப்பதா ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்ளா ஓகே ஓகே ஓகே
என்ன
அ முன்னாடி வெச்சுட்ருந்தே அப்போ ஒன்னு தெரியல வீட்டல இருந்தே போனே பசங்கலா வருவாங்க இப்போ வந்து ம் எனக் கொஞ்ச ஒர்க் ஆயிடுச்சா அதனால வெக்கிறதில்ல சும்மா ரெண்டு பேருக்கு மட்டு வச்சுட்டு கேக்குறாங்க பட்டு நமக் கு டைம் வந்து இருக்க மாட்டிங்குது
நீங்க எது ஒர்க் பண்றீங்ளா
ம் ஆமா
என்ன ஒர்க் பண்றீங்க
ம் போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கே
அப்பிடியா
ம் ஆமா
ஓகே ஓகே
அதுனால பண்ண முடிய மாட்டேங்குது வந்து கொஞ்ச டயர்ட் ஆயிருதா அத பாக்கற்த்துக்கு முடிய மாட்டிங்குது
அங்கயுமே சாலரி ரொம்பலா தர மாட்டாங்கல்ல சிஸ்டர் போஸ்ட் ஆஃபீஸ பொருத்
இது வரன் இது ஃபோர் ஹார்ஸ் தா அதனால கா எயிட்டீன் அவ்ளோதா வரு
எயிட்டீன் வருமா
ம் ஆமா
பரவால்லயே ஃபோர் ஹவர்ஸ் ஒர்க்குக்கு
ம் ஆமா
எப்டி நீங்க வந்து என்ன எதுலருந்து பண்ணி
டென்த்து மார்க்க வச்சி இப்ப வருது
ஓ அதுல போறது
ம் ஆமா
ஓகே ஓகே
ம் அதுக்கப்பற வேணுனா நம்ம ப்ரமோஷன் இல்லாட்டி எக்ஸாம் எழுதி ஆ அடுத்த எடத்துக் போய்ட்டு போகணு ஆமா ம் புரில புரில அத பத்தில்லா பேசக் கூடாது
அப்டியா அப்டி எது சொல்லலயே இதுல
அப்டியா அதெல்லா ஏ கேக்குறீங்க இதெல்லா பத்திலா ஏ கேக்குறீங்க என்ன
இல்ல நா வந்து ம எல்லா காலர்ஸ்கிட்டயுமே நாங்க இந்த மாரி தா பேசிட் ருக்கோ ஆமா நீங்க தா அந்த மாரி சொல்றீங்க நா அட்டன் பண்ணி நா என்னோட ஒரு கால்ல நா முடிச்சிதா இருக்க அப்ற எல்லா காலர்ஸுமே எனக்கு இந்த மாரிதா பேசுவாங்க அவ்ங்களோட லைஃப் ஸ்டைல் பத்திதா பேசுவாங்க
நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க
ஆ நா கன்னியாகுமரி பர்ட்டிகுலரா அந்த நே ஊர பத் த்தி மென்ஷன் பண்ணக்கூடாது பட் இது பொதுவா சொல்லலா நேமு அந்த பத்தி தா சொல்லக்கூடாது மேரிட் நா அவ்ங்களோட கிட்ஸ்ச பத்தி சொல்லுவாங்க அவ்ங்க
ஆமா ஆமா ஆமா அதெல்லா எல்லாருமே ஸ்டாங்கு பண்ணிப்பாங்க அது வேண்டா இந்த டாபிக் வேண்டா
ம் ஓஎகே சிஸ்டர்
ஆ சேரி அ கன்னியாகுமாரிலயு உங்க கேரளா சைடு இருக்கற மாரியே அந் அந்த லேங்க்வேஜ் பேசுவீங்ளா மிஸின்ல இருக்கீங்ளா ஓகே ஓகே ஆ பீச்சுக்கெல்லா போவீங்ளா
ஆ எங்களுக்கு வந்து கிட்டப்ப கன்னியாகுமாரி தா இருக்கு சோ நாங்க வந்து எது எடுத்தாலுமே கன்னியாகுமாரி தா
அப்பிடியா அடிக்கடி பீச் போவீங்க க்ளைமேட்லா எப்டி இருக்கு
இங்க எங்ளுக்கு அவ்ளோ வெயில் அந்தமார்லா சொல்ல முடியா நார்மல் சில்லன் க்ளை கூல் கிளைமேட்டதா இருக்கு
அங்க திருவள்ளூவர் செல இருக்கு வேற நேர்ல பாத்ருப்பீங்ள நெறய தடவ
ஆ நா வந்து பெறந்ததாலெந்தே இங்கதானே அதனால இப்ப மேரிட் பண்ணது அது ஊருக்குள்ளதா சோ அதனால ஆ லவ் மேரேஜ் சோ கிட்டதா
ஓகே ஓகே ஓகே எனக்கு ஆச அங்க வந்து அந்த செலையெலா பாக்கணு அப்டின்ட்டு ம் அத ரொம்ப டிஸ்டன்ஸ்ல எண்டு தமிழ்நாட்டோட பாப்போ ஒரு நாள் ம் டூர் மாரி வந்தா அங்க வரணு
ஆ மேக்சிமம் எங்கிட்ட ஃபோன் கால் பேஸ்னவங்க எல்லாருமே அதா சொல்லுவாங்க டூர் வரது அப்படின்ட்டு பட் எனக்கு பெறந் து வளந்ததுங்கனால எனக்கு அவ்ளோவா தெர்ல
அதா நம்ம சொந்த ஊர்லியே இருந்தா நமக்கு அது ஒன்னு தெரியாது பெருசா தெரியாது அ தூரத்துல இருந்தவதா அங்க ஆசையா இருக்கு வரணு போகணு ம்
அப்றோ சொல்லுங்க சிஸ்டர்
அங்க ஃபிஷ் எல்லா கொழம்பெல்லா வித்தியாசமா வெப்பீங்ளா தாலிப்பு இல்லாம
ஆமா சிஸ்டர் இன்னைக்கு கூட ஒரு சிஸ்டருக்கு நா இந்த ஃபிஷ் கொழம்பு வைக்கிற சொல்லி குடுத்த அவுங்க ஒரு நா ட்ரை பண்றே அப்டி சொல்லி சொன்னாங்க
அதா நா நறயா யூடியூப்ல பாத்துருக்கே இன்னோரு அக்காவு சொன்னாங்க இந்த மாரி கன்னியாகுமாரில வந்து மீன் வந்து தாலிக்க மாட்டாங்க எல்லா மசாலயு போட்டு அப்டியே சட்
ஆ நாங்க வந்து தாளிக்கலா மாட்டோ நாங்க அரைச்சி ஊத்தி மசாலா போட்டு மீன் போட்டு நா கொதிக் க வெச்ருவ நீங்க வந்து எண்ணெய்லா ஊத்தி தாளிக்கிறீங்க அங்க வந் நாங்க எண்ணெயே யூஸ் பண்ண மாட்ட ஒரு நாள் நீங்க வெச்சு பாருங்க அது வேற மாரி
எண்ணெ இல்லாம நல்லா எல்லா ப்ரொசீஜர்மே தெரியு ஆனா எண்ணெ இல்லாம நல்லா இருக்குமா அப்டின்னு
நல்லாருக்கு நீங்க ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க அப்றோ உங்குளுக்கே அது புடிக்க ஆரம்பிச்சுரு
அப்பிடியா ஓகே ஓகே எனக்கு ஏனா எண்ணெ மேல வந்து மெதந்துச்சுன்னா புடிக்கு
ஓ அப்டி நா அது வரிக்கு இந்த மாரி நா சாப்ட்ட கெடயாது எண்ணெ மெதந்து நாங்க மீன் கொழம்பு சாப்ட்டதே கெடயாது
இது வரைக்கு நீங்க எண்ணயே யூஸ் பண்ணது இல்லயா மீன் கொழம்புக்கு
ஓஹோ நா எங்க அம்மா நெறயா போட்டு செய்வாங்க நல்லெண்ண வாங்கி அதில் செய்வாங்க நா ஒர்தடவ செஞ்சு பாக்கணு எப்டி இருக்கு கு அப்டி சொல்லிட்டு
ம்
இன்னா மீன்லா நறயா கடைக்குல்ல அடிக்கடி
அ புர அ புரியல
மீன் மீன்
இங்க ஃப்ரெஷ்ஷா மீன் கேடைக்கு
அப்டி வெல கம்மியா இருக்கு ப்ரைஸ் லா ம் இங்கதா ஜாஸ்த சொல்றாங்க நா வாங்க போனதே என்ன ஏமாத்திட்டாங்க என்ன என் நா ஃபர்ஸ்ட் டைம் வாங்க போனேன்னா எனக்கு பழைய மீன்லா குடுத்துட்டாங்க இங்க அதுவு முக்கா கம் ஆமா கம் கம்மியா நாலஞ் ச்சி அந்த மாரி குட்டி குட்டி மினி கம்மியா குடுத்துட்டாங்க அப்பறோ அம்மாட்ட சொன்ன எனக்கு வாங்கவே தெரில என்ன ஏமாத்துறாங்க அப்டின்ட்டு
ம் சேர் சேர் இங்க வந்து நாலா போமாட்டே மாமனார்
ஆ நா அப்டிங்களா உங்களுக்கு மதியோ மட்டு சம பீங்க மோஸ்ட்லி இப்ப காலைலியு நைட்டுக்கு ஹோட்டல்ல
புரியல்ல நீங்க உங்களுக்கு ஒர்க் போறனால காலைலயே குக் பண்ட்டு போணுல்ல
ம் ஆமாக்கா இல்ல நா வந்துடுவல்ல அதனால வீட்டுல இருக்கறவங்க மட்டு சமச்சு வெக்கணு அதல்லா அம்மா மோஸ்ட்லி பண்ணிடுவாங்க இல்லாட்டி நா பண்ணுவ
சேர் சேர் எனக்கு நா எங்க வீட்லயுமே நா வந்து ரொம்ப குக்லா பண்ண மாட்டே வீ துக்கு ஒரே பொண்ணு தம்பி இருக்கா அதனால ரொம்ப புக்கு அம்மா பாத்துப்பாங்க
ம் இங்கே வந்து உங்களுது இல்ல
ஆமா மாமியார் பாத்துப்பாங்க ரொம்ப நா இதுவரைக்கு போகல அன்னைக்கு ஒரு நாள் ரசோ வச்சி அப்படி கொஞ்சோ சின்ன சின்னதா மாமியாருக்கு ஹெல்ப் பண்ணுவே மாமியாருக்கு அனா என்னோட ஹஸ்பண்ட் பாரின் போல அவங்க நெக்ஸ்ட் வீக் வந்து கெளம்புவாங்க அதனால அவுங்க பாத் பாங்க அவுகுங் கடை கடைப்போயிருவாங்கள்ளா மத்யோ எதாவது என்னன்னா எனக்கு அவுங்கதா மேக்ஸ் ம் எல்லாமே போட்டுதறது எதாவது சாப்படனு போட எதுனா ஒடனே செஞ்சு தருவாங்க அந்த மாதிரி
அப்படியா அதுவு நல்லதுதா நல்லா இருக்கு அதுவு ம்
இப்போ எல்லாருமே நம்மதா சமச்சி சாப்படணு அந்த மாரி இருப்பாங்க இங்க எதுனாலுமே எனக்கு இன்னிக்கு கூட எனக்கு சார்ஜா சாப்படனு போல இருக்குன்னு சொன்னே இன்னைக்கு அந்த ஐஸ் வந்து கட்டி அகல பால் செரி நாளைக்கு போடுத்தர்றன்னு சொல்ட்டு இது பன்னீர்லா வாங்கி ரெடியா வச்சிருக்காங்க ஈவினிங் பானி பூரி போட்டுதந்தாங்க அந்த மாரி அடிக்கடி அவுங்களுக்கு தோணுது இல்ல நா கேக்கறதுலா செஞ்சுதருவாங்க
வீட்லே பானிப்பூரிலா செஞ்சு சாப்புடுவீங்களா ஓகே ஓக்
எ ஹஸ்பண்ட் நெறைய வித்தியாசமாவே செய்வாங்க அவங்க ஆ அவங்க எதாவது செஞ்சாங்கன்னா அது வந்து நல்லா இரு சோ நம்ம செஞ்சத விட
அ அ
நாலா எதாவது புதுசு புதுசா ஹோட்டல்லயுமே எதாவ் செய்வாங்க ஆ
ஓகே ஓகே அவுங்களே தா குக்கல்லா பண்ணுவாங்களா
அம் மாமனார் மாமியாரு மாமனாரு குக் பண்ணுவாங்க நாங்க அதுக்கல்லா ஆள் வெக்கல அதுக்கு தட்டுப்படி ஆகாது சோ நாங்க வீட்ல உள்ளவங்களே எல்லா சேந்து இது பண்ணடுவோ ம்
யாருமே வேலைக்கு வெச்சிக்கல நீங்களே பாத்துக்குவீங்க
ஆமா வேலைக்கு வந்து ஒரு பைய ஒர்க் பண்றா அந்த பை முன்னாடிலருந்தே எங்க வீட் ஒர்க் பண்றா அந்த மாரி இல்ல எங்க குடும்பத்துல ஒரு பைய எங்க வீட்ல தா தங்குவா
ஓகே ஓகே ஓ
இப்ப அதனால அந்த ரொம்ப டிஃப்ரென்சியேஷன் எதுவுமே தெரியாது
ஆ ஆ எல்லா நாலுமே கட உண்டோ
ஆ எல்லா நாலுமே கட உண்டு எதாது அது மழ பெஞ்சுச்சுனா லீவ் இருக்கு இல்ல எதாவது குடும்பத்துல ஃபங்க்ஷன் அந்த மாரி இருந்துச்சுன்னா லீ்வ் இருக்கு மத்தபடி எல்லா இந்த ஃப்ரைடே லீவ் போடுவாங்க கோயில பங்க்ஷனு சாட்டர் இந்த வீக் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே லீவ் போடுவாங்களா இருக்கு சாட்டர்டே ஒன் டே ட்ரிப் கனக்கா ஃபேமிலியா போலா அந்த மாரி ப்ளான் போட்ருக்காங்க
அது மாரி போட்டிங்கங்கன்னா மட்டு லீவ் விட்டுட் போவீங்க
ஆமா இது எப்பவுமே இல்ல இது வேற இப்ப கோயில் திருவிழா வருதா கோயில் கொடமுஞ்சி எல்லாமே இங்கதா இருப்பாங்க சோ ஒரு நாள் ட்ரிப்பு போல குற்றாலோம் பாவநாசல்லா போலானு சொல்லிட்டு பிளான் போட்ருக்காங்க
நீங்க பாவநாசோலா வருவீங்களா
ஆ இதாஃபா அஃபா ஹஸ்பன்ட் ஃபேமிலி கூட வேணா அம்மா ஃபேமிலி கூட நாங்க வந்து கிட்ட கிட்டதா போவோ
பாபநாசம் எந்த எங் எங்க உள்ள பாபநாசம் சொல்றீங்க
இங்க ஒண்ணு இருக்கே குற்றாலம் பாபநாசும் அந்த இது
அப்புடியா இங்க தஞ்சாவூர் சைடு ஒண்ணு இருக்கு அதூனு நெனச்சே
தஞ்சாவூர்லா எங்குளுக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ்ல
ஆ ப நாங்க அங்கதா இருக்கோ அ ரொம்போ டிஸ்டன்ஸ் அ அ
நாங்க ஒருக்கா தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு வந்திருக்கோ அம்மா ஃபேமிலி கூட
ஆ ஆ
இப்ப நா இன்னு ஃபா ஆமா ஹஸ்பண்ட் சைட் ஃபேமிலிங்க கூட இதா ஃபர்ஸ்ட் டைம் ஒன் மந்த் தான ஆகுது மேரேஜ் முடிஞ்சு தோ இதா ஃபர்ஸ்ட் டைம் அவுங்க கூட போறது
இப்போ நறையா ஃபுல்லா விருந்து அதுன்னு போயிட்டு இருப்பீங்க
என்னு விருந்து முடியல அப்டி ஆன் கோயிங் போயிட்டே இருக்கு ம்
ம் ஹாப்பி மேரிட் லைஃப்
ஏ தேங்க் யூ சிஸ்டர்
ஆ
வேற சொல்லுங்க சிஸ்டர்
இது உங்க டைம் முடிய போதா
ஆ நீங்க கன்ட்னியூ பண்ணீங்கன்னா கன்ட்னியூ பண்ணுங்க
செரி ஓகே ஓகே அது அதே ஆட்டோ டிஸ்கனெக்ட் ஆயிரோனு நெனைக்கிறே
ஆமா அது வரிக்கோ நா என்ட நா பேசுன காலர் கிட்ட அந்த மாரிதா பேசுனே நீங்க எப்டீனு தெர்ல செலபேர்ட்ட பாரு டென் மினிட்ஸ்குள்ள கட் பண்ணுவாங்க லவன் மினிட்ஸ் வரல கட் பண்ணுவாங்க
ஓகே ஓகே ஓகே
ம்
ம்
அப்றோ
எப்ப தூங்குவீங்க
ஏ ஹஸ்பண்ட் இன்னு வர்ல லெவன் ஓ க்ளாக்கு கிட்ட ஆயிரோ அவுங்க வந்ததுக்கப் அப்றமா அவுங்க ஃப்ரெஷப் ஆயிட்டு எடுத்துட்டு அப்றமாதா ரூம்க்கு வருவாங்க அப்றோ கொஞ்சோ நேரம் மாமியார் மாமனார்லா இருந்து கத பேசிட்டு எடுத்துட் தூங்கறதுக்கே ஆ டெய்லி எதாது மூவி பாத்ருவாங்க இல்ல எதாது கத பேசிட்டு தூங்கறதுக்குலா ட்வெல் தர்ட்டி ஒன் கிட்ட ஆயிரோ ஏன்னா மானிங் நா லேட்டா தா எழும்புவே எதுவுமே சொல்ல மாட்டாங்க டென் ஓ க்ளாக் போலதா நா எழும்புவே
எத்தன மணிக்கு கட தொறப்பாங்க காலைல
அவுங்க சிக்ஸ் ஓ க்ளாக்கே மாமனார் சிக்ஸ் ஓ க்ளாக்கே போய் ஓப்பன் பண்ணிடுவாங்க மாமியார் அப்றோ எய்ட் ஓ க்ளாக் போல போவாங்க நா டென் ஓ க்ளாக் முளிப்பே முளிச்சதுக்கு அப்பறமா லெவன் ஓ க்ளாக் ஒரு டென் தேட்டி லெவனோ க்ளாக் போல கால் டென் தேட்டி போல குடுத்து வெச்சு ஆ டென் தேட்டி போல கால் பண்ணுனா மாமனார் இல் இல்ல மாமனார் கொஞ்ச சா பாதி தருவாங்க மீதி மாமனார் வரலனா ஹஸ்பண்ட் பேய் வாங்கிட்டு வருவாங்க
செரி ஓகே ஓகே அதெல்லா ஒரு ஜாலி நமக்கு
ம் லவ் மேரேஜ்னால அது பாசிபிள் மத்த மேரேஜ்னா பாசிபிள் இல்ல ம்
செரி ஓகே சிஸ்டர் நெக் நெஸ்ட்டு கால் பண்ணா பாக்கலா
ஆ செரி தேங்க் யூ
ஆ சரி ஓக்கே பாய்